ஹலோ தோழி கேக்குதுங்ளா
ஆ இப்ப தெளிவா கேக்குதுங்க தோழி ஒங்குளுக்கு தெளிவா கேக்குதுங்ளா
ஆ எனக்கு தெளிவா இருக்குங்க இங்க
சேரிங்க தோழி நல்லா இருக்கங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோம்
சேரிங்க தோழி இப்ப ஆ இன்னைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு ரசம் வந்து வச்சாங்க தோழி அதுக்கப்பறோ நேத்து வந்து ஒரு அசைவ உணவு வந்துட்டு வீட்ல செஞ்சோ நைட்டு ஆஹ் சிக்கன் கிரேவி இந்த மாரி பட்டர் சிக்கன் வந்து கணவர் சமச்சாரு
ம்
ஆஹ் அதுவுமே இருந்தது கொஞ்சோ சேரி காலையில தானே ஏன்னா மதிய நேரம்ங்குபோது அந்த உணவு நம்ம சிக்கன் வந்து சாப் சாப்பிட முடியாது மதியம் நேரத்தில ஏனா நேத்து சமைச்து அப்டிங்குபோது அதனால சேரினு கணவருக்கு டிஃபன்ல போட்டது போக கொஞ்சோ இருந்தது அத சாப்ட்டோ மதியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசம் தா தோழி
சேரி சேரி சேரி நீங்க மட்டு தானா
இல்லேங்க தோழி நானு அம்மாவு இருக்கோ நானு அம்மாவு இருக்கோ சோ அதனால எங்க இருவருக்கு தான அப்டிங்கிறதுனால நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்குவோ தோழி
சே சேரிங்க ம் அப்புறோ ம் நானா இங்க வந்து சாம்பார் வச்சோ பசங்களுக்கு எல்லாருக்கு சேத் து ஆஹ் அவுங்களுக்கு தனியா பருப்பு மட்டும் எடுத்து வச்சிட்டே அஹ் மத்தபடி இப்போ வந்து ஏதாச்சு பொரியல் மாரி ஏதாச்சுசெஞ்சுட்டா சாப்ட்டுருவாங்க
ஓ சேரி சேரிங்க தோழி என்ன மாரி பொரியல் பண்ணலானு இருக்கீங்க தோழி
அம் பொரியல் வந்து கோஸ் இருக்கு அத வச்சு ஏதாச்சு முட்ட போட்டு பண்ட்டா பண்ணா சாப்டுவாங்க
ஓ சேரி ஓ சேரி சேரிங்க தோழி இப்போ நீங்க சமீபத்து துல வித்தியாசமா ட்ரை பண்ண உணவ பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா தோழி இப்போ ஹோட்டல்ல போய் சாப்ட்டு நம்ம வந்து அந்த சுவை நல்லா இருந்ததுன்னா சேரி இந்த மாரி வீட்ல நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா அப்டிங்கிற மாரி எதாவது ட்ரை பண்ணதுண்டா நீங்க
ஆஹ் முக்காவாசி நா சமைக்க மாட்டே வீட்ல ஆஹ் கணவர் தா சமைப்பாரு ஏன்னா கணவர் தா சமப்பாரு ஏன அவருக்கு தா நான்வெ ஆஹ் அசைவம் எல்லாமே நல்லாதா செய்வாங்க
சேரி ம்
கொஞ்சோ நா வந்து கட் பண்ணி குடுக்குறது கொஞ்சோ பசங்கள பாத்துக்கது அந்த டைம்ல வந்து அவுங்கள குளிக்க வைக்கிறது அது மாரி பண்ணுவே இப்போ ரீசெண்டா வந்து நாங்க வந்து ஆஹ் பசங்க நல்லா சாப்ட்டத வந்து ஒரு ஃப்ரைடு ரைஸ் சாப்ட்டாங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரைடு ரைஸ்ஸு அது அது செஞ்சு குடுத்தே நே முந்தா நேத்து நைட் டு அது நல்லா சாப்ட்டாங்க விரும்பி ஆ பாஸ்மதி ரைஸ்லா போட்டு செஞ்சு ம் பெருசா எனக்கு சமயல்ல அவ்வளோவா தெரியாது நானு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதால அவ்வளவா தெரியாது எனக்கு அத பத்தி ம் நீங்க எப்டி செய்வீங்க சமயல் எல்லா
நா வந்து பாத்தீங்கன்னா நா வந்து அஹ் வெஜ் வந்து நல்லா சமப்பேங்க தோழி வெஜ்ஜு தா பெரும்பாலு வந்து சமப்பே நான்வெஜ் வந்து திருமண திருமுன்பே நா வந்து அதெல்லா ட்ரை பண்ணது இல்ல
ஆஹ் அப்டி அப்டி இருக்குபோது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அசைவ வந்துட்டு என்னோட கணவர் வந்து நல்லா சமைப்பாரு அதே மாரி அசைவம் வந்து எங்க அம் அம்மா நல்லா சமைப்பாங்க நம்ம வந்து இப்ப கொஞ்சோ மாடர்னா இ அப்டிங்கறனால மாடர்னா தா நா வந்துட்டு இது பண்ணுவே கொஞ்சோ ஃபிரைடு ரைஸ்ஸு அதுக்கப்புறோ வந்துட்டு து ஆஹ் ஏதாவது டிஃப்ரெண்டா டிஷ்ஷு அந்த மாரி வந்து பண்ணுவே அதெல்லாமே வந்துட்டு எங்க அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு அந்த மாரி இருக்கணுஅப்படின்னு நினைக்கிறதுனால வந்துட்டு இந்த மாரி உணவுகள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அந்த மாரி சமயத்துல நா கொஞ்ச இந்த மாரி ஃப்ரைட் ரைஸு அதெல்லாமே வந்து செஞ்சு குடுத் து ஏதாவது இது பண்ண அப்டின்னா சும்மா டேஸ்ட் பாப்பாங்க அதுவுமே அவுங்களுக்கு புடிக்காது அந்த மாரிதா இருக்கு ஆ ஏ கணவர் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல வந்து இப்போ அவர் ஏதாவது வந்து ஒன்னு சமைச்சு எனக்கு ரொம்ப புடி ச்சிருந்தது அப்டின்னா ரிப்பீடடா அதேதா பண்ணுவாரு இப்ப பட்டர் சிக்கன் வந்து அவர் பண்ணுவாரு அது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அப்போ வந்து சேரின்னு சொல்ட்டு இப்போ நா அசைவம் வந்து அவர் தா சமைப்பாரு வெஜ்ஜுமே வந்து நல்லா சமைப்பாரு திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாச கேப்பு ஆ கொஞ்ச ஹரிபரியா தா எங்களுக்கு திருமணம் வந்து நடந்தது அப்ப வந்து ஒரு ஒரு மாச ந்தா நடுவுல வந்து இடைவேளை இருந்தது ஏன்னா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புற பிறந்தாள் ஒன்னு வருது அப்டிங்கிறனால அதுக்கப்றோ வய‌ஸ் வந்து எனக்கு ரெட்ட வ ரெட்டப்பட ஆயிடு ரெட்டப்படையில வந்து திருமணம் பண்ணக்க கூடாது அப்படிம்பாங்க அதனால செரி சீக்கிரம் பண்ணிட்ணு அப்டிங்கிறதுனால ஒரு மாசம் மட்டுந்தா இடைவேளை இருந்தது அந்த ஒரு மாசமே வந்து பாத்தீங்கன்னா எப்டின்னா இப்போ நிச்சயம் பண் றாங்க அப்டின்னா நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்துலே கல்யாணம் அந்த மாதிரி ஆ அப்டி இருக்கு ஆ அப்டி வெ ச்சுட்டாங்க அப்புறோ வந்து ஒரு ஒரு மாத காலந்தா எங்களுக்கு பேசி பழகறக்கு வந்து டைம் இருந்துச்சு அந்த ஒரு மாதமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலைய முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு சமைச்சு குடுத்துதா போவாரு சமைச்சு குடுத் துட்டு சாப்புட்டு தா போவாரு அந்தளவுக்கு ஆ ஆமா அந்தளவுக் கு அந்த ஒரு மாத அவளுக்கு என்ன தா டயர்டா இருந்தாலுமே வந்துட்டு அவரே வந்துட்டு அசைவ வந்து சாப்புடக் கூடாது இந்த மாரி நம்ம நா நிகழ்ச்சிகள் வந்து ஏதாது நல்ல நேர காரிய வச்சுட்டோ அப்டின்னா அசைவ சாப்டக் கூடாது அதனால அவரே பன்னீரு என்னென்ன வேணுமோ காளானு எல்லாமே வாங்கிட்டு வந்து அன்னைக்கு என்ன சமைக்கிறாரோ அது எல்லாமே சமச்சு குடுத்துட்டு போயிடுவாரு அந்தளவுக்கு ஒரு இதா இருக்கு எங்களுக்குலா சிரிப்பா இருக் இப்ப எந்த வீட்லியு இப்டி நடக்காது எங்க வீட்ல எப்டி நடக்குதுன்னு அவங்க வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க இந்த மாரி பைய வீட்டுக்கு வரானே தெரியாது சோ இவரோட ராஜ்யம் தா அவரு அவுங்க வீட்ல சோ அதனால இவர் வந்து சமச்சு குடுத்துட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்குதா போவாரு அப்போ வந்து வீட்ல இருக்கவங்கள்லா என்ன நெனச்சிக்கிறாங்க செரி பைய வந்து வேல பாத்துட்டு வராங்க சோ அப்டின்னு சொல்ட்டு அவுங்க வீட் வீட்ல வந்து எல்லாரு டேப்லெட் போட்ற ஆளுங்க சோ சுகரு அந்த மாரி இருக்கறனால அவுங்க என்ன பண்ணுவாங்கான்னா டேப்லெட் போட்டு ஒம்போது மணிக்கே தூங்கிருவாங்க இவரு பத்து பதினோரு மணிக்கு போயி இவரோட ரூம்ல போய் படுத்துக்குவாரு சோ அந்த மாரி இருக்கனால யாருக்குமே தெரியாத விஷயம் இவரு சொல்ல மாட்டாரு இந்தமாரி இவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த அப்டின்னு சொல்ல மாட்டாரு அப்புற நாங்களா தா ஒரு நாள் சொன்னோ இந்த மாரி இவரு வராரு டெய்லி வராரு அப்டிங்கபோதா என்னது டெய்லி வராறா அப்டின் சொல்ட்டு அப் இப்பவுமே அவங்க வந்துட்டு பெருசா ஷாக் ஆகல சரி ஓகே வந்துட்டு போயிட்டு போறா அப்டிங்கற மாரிதா சொன்னாங்க சோ அந்த மாரி அந்த ஒரு மாதம் வந்து எங்களுக்கு அப்டி இருந்தது அதுக்கப்புற திருமணத்துக்கு அப்புற இப்பமு வந்து பாத்தீங்கன்னா அவர் தா எங்க வீட்டுக்கெல்ல வந்தாருன்னா அவர் இவர் தா சமைப்பாரு அங்க இருக்கும் போது எங்க அத்த வீட்ல இருக்கும்போது சில சமயம் ஆம்லேட்டு அந்த மாரி தோச சுட்றது நா ஏதாவது வேலையா இருக்கே அப்டின்னா கொஞ்ச அட்ஜஸ் பண்ணி அவர் சமைச்சு கொண்டு வந்து குடுக்கறது ஆமா அந்த மாரி எல்லாமே பண்ணுவாரு சோ அவருக்கு வந்து அந்த அன்ப வந்து நெறைய க்கு வெளிக்காட்ட தெரியாது அது வந்து இப்டி வந்து அவர் வெளிகாட்டுவாரு அதே மாரி அவரு சமச் வச்சிருக்கிறது நல்லாருக்கு அப்டின்னு சொன்னா அவரு மொகமே வெ வெக்கத்துல வந்து பிங்க் ஆயிரு அவர் கொஞ்ச கலரா இருப்பாரா அது பிங்க் ஆயிரு அந்தளவுக்கு வந்துட்டு அவருக்கு அந்த வெக் கோ வரு அதனாலயே சரி அவர் சமைச்சா நல்லாருக்கே அப்டின் சொல்லி ஒரு வார்த்த சொல்ட்டோம்னா அவருக்கு ஒரு நல்ல இதா இருக்கு சேரி நம்ம பண்ண ஒரு இதுக்கு வந்து திருப்தியா இருக்கு அவரு பண்ண வேலைக்கு கண்டிப்பா ஆமா தோழி அப்டியே நேத்துமே அப்டிதா ஒரு சம்பவ நடந்தது சேரி எங்க அம்மா வந்துட்டு சேரி டயர்டா இருக்கு அப்டின்னாங்க நாங்க எப்பவுமே வந்துட்டு அந்த வீக்கெண்டுங்கு போது எங்க வீட்டுக்கு வந்துருவோ அப்ப நா வந்துட்டேன்னு போது என் கணவரு வந்து எப்பமே என்ன தனியா விடமாட்டாரு அவருமே கூட வந்து இருப்பாரு அப்பற சரின் சொல்ட்டு என் கனவரு எப்பமே திருமணத்து திருமணதப்பவு அப்டிதா திருமணத்துக்கு அப்பறமா வந்துட்டு ரெகுலரா நா எப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலுமே தனியா விட்டு போற பழக்க அவருக் கெடையாது இன்கேஸ் அப்டி வந்து வேலை நிமிர்த்தமா நைட் ஷிப்ட் அப்டின்னா அப்பங் கூட நீ அங்க தனியா படுக்க வேண்டா எங்க வீட்டுலன் சொல்ட்டு எங்க அம்மா வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டுதா அவரு போவாரு உங்க அம்மா கூட இரு அப்டின்ட்டுனு அந்த மாரி ஒரு இது அப்பற சரின் சொல்லிட்டு இரவு வந்து வந்தோ வரும்போது சிக்கன் எல்லா வாய்ன்ட்டு வந்தாச்சு இத்தனைக்கு நாங்க முந்தா நேத்து வந்து சிக்கன் தா சாப்ட்டோ கடைலந்து வாய்ன்ட்டு வந்த சிக்கனு இது வந்து பாத்தீங்கனா நாங்களே நேத்து செஞ்சது அப்பற சேரின் சொல்லிட்டு இவரதா சரி எனக்கு பட்டர் சிக்கன் தா கிரேவிய விட எனக்கு பட்டர் சிக்கன் தா ரொம்ப புடிக்கு அதனால சேரின்ட்டு இவரே வந்து எப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தாலுமே நா என்ன பிரியாணி வேணுன் கேட்டா பிரியாணி பண்ணி தருவாரு எனக்கு இது வேணுன் கேட்டா இது பண்ணி தருவாரு அந்த மாரி அவரு இதுதா அதனால எத கேட்டாலுமே அவரு வந்து சமச்சு தருவாருன் வெச்சுக்கோங்களே அந்த மாதிரி
ஆனா அதா நல்லத்தா இப்டியே பாத்துக்கறாங்க நல்லா இனிமேலு கரெக்ட்டா இருப்பாங்க எல்லாத்லயு
நியாமா ஆமாஸ் ஸோ அவருக்கு அதா எங்க அம்மாவு சொல்வாங்க உனக் கெடச்ச மாரி கணவர் வந்து பெருசா யாருக் கெடைக்க மாட்டாங்க பரவால அவரே வந்து சமைக்க தெரிஞ்சிருக்கிறது எல்லா விஷயமே அவக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதுனால வந்து பிரச்சன இல்ல ஏன்னா நெறய கணவர்களுக்கு வந்து பாத்தீங்னா சமைக்க தெரியாது அதுக்காகவே நம்மள நாடி இருப்பாங்க அதுக்காகவே நம்மள நாடி இருப் பாங்க நம்ளு உக்காந்து இருபத்து நாலு மணி நேரமு சமைச்சுட்டே இருந் இருக்க முடியாது இல்லைங்ளா அதனால அதனால எங்க அம்மா சொல்லுவாங்க எ பொண்ணு நல்லா சமைக்குது நீங்களு நல்லா சமைக்கிறீங்க அப்ப இந்த வீட்ல இருந்து சமைக்க தெரியாம இருக்குறது நா ஒரு ஆளு தானா அப்படிம்பாங்க எங்க அம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சது வெறும் நாலு ஐட்ட பச்சப்பயிரு கொள்ளு பருப்பு பருப்பு ரச அது ச ரச சாம்பாரு இத வச்சுதா எங்க அம்மா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால இப்ப நாங்க எல்லாரு ச சமைக்கிறதுனால எங்க அம்மாக்கு சரி ஓ கே எங்க அம்மா வந்து அவங்களு வேலையதா பாக்குறாங்க அவங்க அந்த வேலைல வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஆமா ஏன்னா வீட் ல ஒரு ஆள் நல்லா சமச்சாங்க அப்டினா இது அதே மாரி சில சமயோ வந்து பாத்தீங்கனா நான் வந்து பாத்தீங்கனா வாஷிங் மிஷின்ல துணி எடுத்து போட்டுட்ருப்ப எங்க அம்மா அலசீட்ருப் ப்பாங்க ஏ கணவர் சமச்சிட் இருப்பாங்க மூணு பேருக்குமே வேல சரியா இருக்கு அந்த மாரி ஒவ்வொரு ஆளு ஒவ்வொ ஒரு வேலைய பாத்துட்ருப்போ யாரும் ஃரீயா இருப்பாங்க அந்த மாரிலா சொல்லவே முடியாது
அ சீக்கிரமாவு முடிஞ்சிரு வேல எல்லா ம்
ம ஏனா ஒவ்வொ ஆளு ஒவ்வரு வேலைய பாத்துட்டுருந்தா சரியா இருக்கு சில சமயம் வந்து கிச்சன்ல நா பின்னாட் நின்ட்டு பாத்ரோ கழுவீட்டிருப்ப இவரு சமைச்சுட் இருப்பாரு இவருக்கு வந்து சரி நோண்டணுமே அப்டின் சொல்ட்டு என்ன பண்ணுவனா இந்த லைட்டரு லைட்டரு வெச்சு எனக்கு இந்த நம்ம மேலயே பண்ணா பயமா இருக்கு எனக்கு ஏன்னா அதுல வந்து ஒரு வைப்ரேஷன் மாரி வரு அது பயமா இருக்கு வேணுன்ட்டே அது வ வந்து லைட்டர் வெச்சு இது பண்ணுவாரு சொன்ன மாரி இந்த மாரி நம்ம ஒன்னா இருக்கிற நேரங்கள்லதா வந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியு இல்லைங்களா தோழி
ஆமா மா மா கரெக்ட் தா
இருக்குங்க தோழி அ நீங்க சமைச்சதுங்க தோழி எதாவது
ஆ நாங்க சமைச்சதா ஆ நா எப்பயுமே காய் கட் பண்ணி குடுக்குற அது மாதிரி பண்ணுவ அவரு வந்து இப்ப அதா யூடியூப் அந் மாதிரி வளைத்தளத்த தா பாத்து செய்வாங்க இருந்தாலு நல்லா இருக்கு டேஸ்ட்டா அ இப்ப வந்து ரீசன்டா செஞ்சது வந்து ஒரு மட்டன் கொழம்பு செஞ்சாங்க அது நல்லா இருந்துச்சிப் தேங்காலா போட்டு து அ அரைச்சி மசாலாலா அவுங்களுக்கு ரெடி பண்ணி பண்ணாங்க அது நல்லா இருந்துச்சி பசங்களுக் ஏத்தா மாதிரியு காரம் கம்மியா போட்டு செஞ்சதால அவங்களு சாப்ட்டாங்க ஆ ரொம்ப அதா வே க்காடு விட்டுருவாங்க ஏனா அவுங்ள சாப்ட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்டின் சொல்லிட்டு
ம்
நல்லா நல்ல இது பீச ஆம் கொஞ்ச சாஃப்ட்டான பீஸா அது மாதிரி வாங்கிட்டு வந்து செஞ்சி தருவாங்க அதுக்கப்புரோ கடயல ப முட்ட வச்சி ஒரு ஆம்லெட் போட்டாங்க அதுல கேபேஜ்லா போட்டு அது நல்லா இருந்துச்சி இப்ப தக்காளி அது வெங்காயோ கொஞ்ச கோசு ஆ அததெல்லாமே கலந்துட்டு கொஞ்ச பெப்பர் உப்பு போட்டு முட்ட நல்லா பீட் பண்ணி அதுல ஊத்திட்டு நல்லா பெருஸ்சா போட்டாங்க அதுல நல்லா சாப் காரோ கம்மியா இருக்கறதால பசங்க அது மாரி அவங்களுக் எது புடிச்ச மாதிரி இருக்கோ அது மாதிரி பார்த்து செய்வாங்க எனக்கு இன்னக்கி சமைக்க புடிக்கல அப்டின் சொல்லிட்டாலு அவுங்ளே பாத்துப்பாங்க ஏதாச்சு வந்து செய்வாங்க அது மாதிரி நம்மள எதிர்பாக்க மாட்டாங்க வேற எது எதுமே நா உங்ள ஓன் பிசினஸ் பன் றதால எல்லாத்துக்கு உங்ளுக்கு அட்ஜஸ் ஆகுது ம் அது கொஞ்ச சாப்பாடு ஆமா ஊட்டுறதுதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பசங்களுக்கு அவுங்களுக் ஒரு சாப்
சொல்லுங்க தோழி
சாப்டுவாங்க ரெண்டு பேருமே
ம் ம் ஆ கேக்குதுங்க தோழி நடுவுல கேக்ல இப்ப கேக்குதுங்க சரிங்க தோழி இன்னொரு வாய்ப்பு கடச்சா பேசலா தோழி
ஆ ஓகே தோழி நன்றி தோழி ம்
நன்றி ம்